வணக்கம் தோழி ஆமா
ஆ பேசலாமா தோழி
ஆ பேசலா தோழி
என்னா சமையல் தோழி நல்லாருக்றீங்ளா சாப்ட்டீங்களா
ஆ நல்லாருக்கோ இன்னு சாப்புல தோழி இனிமே தா சாப்புணு
அப்டிங்ளா காலை உணவு இன்னு ஆரம்பிக்லிங்ளா
ம் ஆமா தோழி இனிமேதா சாப்புணு
செரிங் செரிங்க தோழி ஆ காலைல கோவில்ல சாப்ட்டே தோழி கோவிலுக்கு போயிருந்தோ கோவில்ல வந்து பொங்கல் குடுத்தாங்க அதயே வாங்கி கா ஆ கோவிலுக்கு நேர்த்திக்கடன் இருந்தது அத போய் செலுத்திட்டு வரோ
நேர்த்திக்கடன்னா என்ன நேர்த்திக்கடன் தோழி
அதாவ்து நமக்கு எதாவ்து வேண்ண காரியோ நடக்கணு அப்டின் சொல்லி நம்ம வேண்டிருக்கோ வேண்டிக்கணு சோ அத நெறவேறிடுச்சு அப்டின்னா நம்ம சியாட்ட போய் செலுத்திட்டு வர்றது அது போல வந்து நாங்க ஒரு வேண்டுதல் வெச்சிருந்தோ தோழி அது நெறவேறிரு அதனால பெறப்ட்டு இப்ப போயி முட்டுக்கா பாலபிஷகோ பண்ணிட்டு வரோ தோழி சாமிக்கு
அப்டிங்ளா தோழி சிறப்பா முடிஞ்சுதா தோழி
ரொம்ப சிறப்பா முடிஞ்சது தோழி ரொம்ப அது காலைல ஒரு ஏழு மணி இருக்கு கெளம்பி போனோ கூட்டோ நல்ல கூட்டோ கோவில் கோவில் நறைய கூட்டோ அடிச்சு புடிச்சு உள்ள போய் சாமிய பாத்துட்டு வந்தாச்சு தோழி‌ ஒரு‌ வழியா‌ அங்க என்னன்னா எல்லா லைன்ல நின்னுட்ருக்கோ லைன்ல நிக்கிறாங்க தோழி
அப்டிங்ளா‌ தோழி அன்னதானம்லா வழங்குனாங்களா
ஆ ஆமா தோழி பொங்கல் சாம்பார் பொங்கல் போட்டாங்க அத சாப்ட்டுட்டு
அ சரிங்க தோழி ம மதியம் சாம்பார் சா சாம்பாரும் உருளைக்கிழங்கும் செய்றாங்க தோழி
ஓ சரிங்க தோழி இப்ப உங்க அம்மா சொட விழி சரியில்லன்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா
ஆமாந் தோழி
எப்டி சொல்லியிருக்கறாங்க
இப்பவும் அப்டிதா தோழி இருக்காங்க இப்ப கொஞ்சோ நாட்டு வைத்தியங்கள் சொல்லியிருக்காங்க மருத்துவமனையில
ஓ சரிங்க தோழி
அது வந்து அதாவது முட்டையில வந்து ஒரு பவுடரு கலந்து ஒயிட் வெள்ள கருவுல போட் நல்லா குழப்பி கால்ல போடனுன்னு சொல்லியிருக்காங்க தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
அ அத நைட்டு போடனும் ம்
பாத்து செய்றாங்களா தோழி
அ ஆமாந் தோழி அது தா செஞ்சுட்டு இருக்காங்க நைட்ல இருந்து
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி கொஞ்சோ பரவால்லைங்களா
அ இப்ப பரவாயில்லல்ல அப்டியே தான் இருக்காங்க தோழி இனிமே தான் மாற்றம் எதுவும் கிடைக்கும்
கிடைக்கும்
ஆ ஆமாந் தோழி
முடில தோழி ரொம்ப உடல்ல அசதியா இருக்கு காலைலயே கிளம்பி போய்யாச்சி இரவு நேரமா தூக்கமா அ வருதுங்க ரொம்ப நேரம் கடுத்து தூங்கியது வேற இரவு உடம்புலா வலிக்குது கண்ணு முழிச்சு வேலை பாத்தும் ஒண்ணும் கை கிடங்கி வந்து வரமாட்டிங்குது தோழி என்னமோ
நானும் இன்னிக்கு நானும் இன்னிக்கு பன்னென்ரைக்கு தான் தூங்க தூங்கன தோழி
எங்க போனிங்க தோழி வேலையா இருந்தீங்களா
அ போன் பேசுன தோழி
ஓ போன் பேசுனீங்களா சரிங்க தோழி சரிங்க தோழி ம் ம் ம் சரிங்க தோழி அப்ப ஆனா உங்களுக்கு பாத்து ந நா உங்களுக்கு ஒரு வேலை சொல்லியிருந்தன் இல்லையா அந்த வேலைய வந்து நீங்க ஆரம்பிச்சிடிங்க அப்டித்தானே தோழி
என்ன தோழி
நா உங்களுக்கு ஒரு வேலை சொல்லிருந்தேன் இல்லையா
அ ஆமா
ம் அந்த வேலைய வந்து நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க
இல்ல ஆமா தோழி நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் தோழி யாருமே இன்னும் வரமாட்றாங்க தோழி ந இன்னிக்கு ஃபோன் அடிச்சிட்டு நா அடிக்கும் போது அவங்க எடுக்க மாட்றாங்க தோழி
அ பாத்தீங்களா அதாவது உங்களோடைய அதாவது உங்களோட சேந்து அ இரண்டு மூணு தோழிகள் சேந்தாங்க அ வந்து அ ஒரு தோழி வந்து வேலையே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இங்க ஹவுஸ் சம் பளம் எடுக்க போறாங்க இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு சம்பளம் கைக்கு வந்து விடும் உங்களோடையதான் கேளுங்க தோழி உங்களையோட தான் இப்ப நானும் வந்துட்டு சே அ சேந்தேன் சரிங்களா அதே வேலைக்கு உங்களோடையதான் நானும் சேந்தேன் எனக்கு இன்னும் ஒரு ஒரு சில ஸ்கூ வேலைக தான் பெண்டிங் இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று வேலைகள் தான் பெண்டிங் இருக்கிறது அது நல்லாகவு நா முடிக்க போற அப் நம்ம வந்து வேலைக்கு சேர்றது பிரச்சன இல்ல தோழி நம்ம அத முழு க்கையும் முழுக்கமா எறங்கி நம்ம பேசணு உங்கள எங்க வீட்டுக்கு வாங்க அப்டின் சொல்லி உங்கள கூப்ட்டுருந்தே கூப்ட்ருந்தன்னன் தோழி கூப்பல்லயா
ஆமா தோ கூப்ட்டீங்க
ஆ அப்ப நீங்க எ வீட்டுக் வந்துருந்தீங்கன்னா அதிக பட்சமா ஒரு இரண்டு நாட்கள்லயே இந்நேரோ உங்களுக்கு வேல முடிஞ்சிருக்கு
ஆமா தோழி இங்க ரொம்ப வேலையா இருக்கு நெறைய வேல இருக் ஃபோன் பேசவே முடிய மாட்டுக்கு
அதுக்குதா தோழி இங்க வூட்டுக்கு வாங்க அப்டின் சொல்லி கூப்ட்ருந்தே
அங்கவுடல தோழி எங் வீட்ல யாரு
இப்ப நீங்க இந்த வேலைய முடிச்சிருந்தா உங்க அம்மாவுக்கும் அந்த வேலைய முடிச்சுவதற்கு முடி ச்சு தருவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருந்திருக்கலாம் அல்லவா
கண்டிப்பா தோழி என்ட்ட காசு இல்ல தோழி
கே இன்னு நீங்க முடிக்கல உங்க அம்மா இன்னு வேலையே ஆரம்பிக்கல சரிங்களா
ம்
அ இப்படி இருந்தால் என்ன செய்வது தோழி
நான் முடித்து விடுவேன் தோழி இன்னைக்கி இப்பல்லாம் முடிச்சிருவேன்
அ கொஞ்சோ ஒக்காந்து முழுக்க முழுக்க நேரம் செலவழித்து பேசுங்க சரிங்களா உங்களோடது சகோதரியோடைய அ சகோதரியோட ம் மேவி நீங்க பேசலா
அவுங்க மே அந்த சகோதரி வந்து வரமாட்றாங் தோழி
ஆ அவுங்கள அவுங்க வேல முடிஞ்சது அவுங்க எல்லாரையு கழ்ட்டி உட்டுட்டு கெளம்பிட்டாங்க தோழி
ஆமாந்தோழி கா ஃபோன் அடிச்சாலு எடுக்க மாட்றாங்க தோழி அடிக்கிறே எடுக்க மாட்றாங்க
ஆ அதா தோழி இப்போ அவுங்கோ சகோதரி வந்து அவுங்க வேலை முடிந்ததும் டாட்டா பாய் பய்யி கதம் மர்கையான் சொல்லி கெளம்பிட்டாங்கோ தோழி
ஆமாந்தோழி
அ அதனால நீங்க கொஞ்சோ வந்து அவர்களிடம் கூறி மற்ற விஷயங்களை நீங்க நேர்ல உ ரொம்ப நேரம் உரையாட்றீங்க இல்லையா அந்த உரையாடலதா நீங்க சொல்ல செய்ய போறீங்க தோழி
ம்
கொஞ்ச நேரம் செலவழித்து அவங்களிடம் பேசுங்க
ம் சரிங்க தொழி
ம் செரிங்க தோழி ஆ அ அத சொல்லுங்க தோழி சொல்லுங்க
நேத் நேத்து ஒரு ஒரு அக்கா பேஸ்னாங்க தோழி என்ட்ட
செரிங்க தோழி
நா நா அடிக்கிறே ந நீ அடிச்சதுக்கப்பறோ நா அடிக்கிறமான் சொன்னாங்க தோழி பாத்தா அடிச்சு பேசி முடிச்சுட்டே அவுங் அவ்வளதா தோழி அதுக்குப்பறோ ஃபோன் அடிக்கறே எடுக்கவேல்ல தோழி
அது கெடையது தோழி அது என்னன்னா நம்மதா சொல்லி மெதல்ல பே நம்ம நா பேசுகிறேன் என்று நீங்கள் மொதலே நீங்க ஆரம்பிக்க வேண்டும்
சொ சொன்னந் தோழி
செரிங்ளா மொதல்ல நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்க ஆரம்பித்த பிறகு அதற்கு அ பிறகு தான் அவர்களை பேச சொல்ல வேண்டும் அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக அடுத்த முறை நான் தொலைபேசியை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் தோழி செரிங்களா ஆ இப்பொழுது உங்க தாத்தா எங்க தோழி இருக்கறாங்க
எங் எங்க தாத்தாவா தோழி அவர்களை பற்றி கேட்டால் ரொம்ப மன உளைச்சல் தான்
அப்படிங்களா ஏன் என்ன தோழி என்ன காரணம் ஆயிட்டு
அவுங்க மேற்கொண்டு ஒரு தடவ சொல்லியிருப்பே உங்க கிட்ட அவங்க வந்து சுத்தி பாக்க போயிட்டாங்க நைட்டுன்னு
செரிங்க தோழி நைட்ல சுற்றுலா போறாங்க இரவு நேரத்தில் சுற்றுலா
ஆமா தோழி இன்னைக்கு நைட்டு ஆமா இன்னைக்கு நைட்டு காணோ தோழி
ஆ செரிங்க தோழி இப்ப வீடு வந்து
இங்க ஆ வந்துட்டாங்க தோழி இது பெரிய கத இருக்கு தோழி இருங்க கேளுங்க நல்லா
சொல்லுங்கள்
பக் ஆ பக் ஆ பக்கத்துல கோவிலுக்கு பங்க்ஷன் இருக்கு தோழி இங்க
செரிங்க தோழி
அந்த அந்த ஃபங்க்ஷனுக்காக நெறைய அலங்காரம் பண்ணிருக்காங்க தோழி கோவிலையே
கோவில்ல செரிங்க தோழி
பெருசா நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க தோழி
செரிங்க தோழி
ம் இந்த இவங்க இந்த தாத்தா இருக்காங்கள
ஆ உங்க தாத்தா
ஆ அவுங்க என்ன பண்ணாங்க போயி அந்த டெகாரேஷன் எல்லா அவுக்கறாங்களா தோழி
அய்யோயோ என்னா தோழி சொல்றீங்க
ரொம்ப சிரம்மமா இருக்கு தோழி
ஆ
என்னமோ கயிறு கட்டிருப்பாங்கள ஏதோ தோழி அத போயி அவுக்கறாங்களா அதுக்குள்ள பூந்துட்டு நிக்கிறாங்களா
ஆ
ரொம்ப கடினமா இருக்கு
அப்டி ஆங்க யாராச்சி சத் சத்தம் போட போறாங்க தோழி அவர்களிடம் ஏதாவது ஒரு மோச மோசமான வார்த்தைகளை பேச போறாங்க
அப்டி பேசலையா தோழி நீங்க வாங்க உங்கள அழச்சிட்டு வந்து விடுறே ரோட்ல அழச்சிட்டு வந்து விட்டுருக்காங்க தோழி அடுத்தது அங்கே இருந்து இன்னொரு கோயிலுக்கு போயிருக்காங்க
ஓ சரிங்க தோழி
அங்க வந்து ஐயர் வந்து திண்ணூறு பூசி விட்டுருக்காங்க தோழி
சரிங்க தோழி
இன்னிக்கு புது சட்ட போட்டு இருக்காங்க போல அவங்க
ஓ செரிங்க தோழி
இங்க பாரு நா புது டிரெஸ் போட்டுருக்கே புது டிரெஸ் போட்டுருக்கேன்னு சுத்தி சுத்தி வராங்க தோழி
ஓ செரிங்க செரிங்க இது யாரிடம் வந்து யாரு எடுத்து குடுத்தது அவுங்களுக்கு புது துணி எடுத்து
புது சட்டையெல்லா புதுசட்டையில புதுசா வாங்கி வச்சிருந்தது பத்திரமா வேப்பு கலர் சட்ட
சரிங்க தோழி
ஆ அது வந்து புது சட்டன் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி ஏனா அல்லவா அதனால கொஞ்சம் பாத்துங்க தோழி என்னானு வாயதானவர்கள் விவரம் தெரியாமல் அங்கையும் கங்கையும் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் சரிங்ளா
ஆமா தோழி மாடு கட்டுற கயிறெல்லா எடுத்துட்டு வந்து அங்காடி வாசல்ல போட்டுறாங்க தோழி
ஆஹ் ஆஹ அதுதா தோழி இப்ப வந்து வயதானவர் வந்து சிறு வயதுக்கு அவுங்க வந்து சிறு வயதுக்கே அவுங்க இப்ப இருக்குறாங்க சிறு வயதாவே மாறிட்டாங்க அதனால கொஞ்சோ அவுங்ள கவனமா பாத்துக்கோங்க ஏ நீங்க சின்ன பிள்ளையா போதெல்லா அவுங்க வந்து உங்கள தரையில வுடாம பாத்துக்கிட்டாங்க
ஆமா தோழி
ஆஹ் அதனால கொஞ்சோ கவனமா நீங்க அவுங்கள பாத்துங்க மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலா தோழி நன்றி தோழி
உ நன்றி தோழி